ஹலோ
சொல்லுங்க இருக்க
ம் சொல்லுமா எப்டி இருக்க நல்லா இருக்கியா
ஆ ம் ம் ம்
ம்
நீங்க எப்டி இருக்
நல்லா இருக்கே நல்லா இருக்கே வீட்ல எப்டி இருக்காங்க எல்லா
வீட்லதா
புரியில
வீட்ல எல்லா நல்லா இருக்காங்க அங்க எல்லா எப்டிர்க்காங்க
ஆ இங்கெல்லா நல்லா இருக்காங்கப்பா அப்புறோ அந்த படத்துக்கு போனியே எப்டி இருந்ச்சு படொ
ஆனா பட நல்லா இர்ந்துது
நானு அந்த படத்துக்கு தா போயிருந்தேன் நீ போறதுக்கு முன்னாடி நாட்டு சேரி அந்த படத்த பத்தி சொல்ட்டன்னா உனக்கு அந்த ஹைக் போயிடுமே அப்டின் சொல்ட்டு சொல்லவே இல்ல படொ ஹீரோ ஆக்டிங்லா நல்லா இருஞ்சுல
ஆ ப்ரோ
ம் அப்றோ ஊருக்கு எப்ப போற ம்
போகணும்
நார்மலாவே பேசுப்பா ஊருக்கு எப்ப போற ஹலோ
ஹலோ கேக்தா
கேக்குதுகா அமைதியா இருந்தா கால் கட்டாயிரும்
அப்புடியா
ம்
எப்ப லீவ் விட்றாங்கோ
சேரி சேரி அதா உங்க அப்பா எங்கயோ வெளியூர் போறாரே பாக்க போலயா
ஓ ஹா போகுணும் பா
கெட்செட்ட கழடிட்டு நார்மலா பேசு பா
சொல்லு
ஆ அதா ஊருக்கு போறாரு போய் பாக்க போலையா அப்டின்னு கேட்ட
ஆ போய் பாக்கப் போகோனு லீவ்வு இன்னும் கெடைக்ல அதனால அப்டியே வெய்டிங்ல இருக்கு
சேர் சேர் காஸ்லா இருக்குதா செலவுக்கு
ஆ இருக்கு வீட்ல குடுத்தாங்க
ம் தல வலிக்குது பயங்கரமா என்ன பண்றாங்கனு தா தெரியில
எதனால ஸ்ட்ரெஸ்ஸா
ஸ்ட்ரேஸ்ஸா என்னான்னு தெரில ஒரு சைடு மட்டும் தல வலிக்குது
அப்டியா தூங்களினாக் கூட இருக்கலாம்
தூங்கலனாவ
ஆமா
ம் மாத்திர போடலாமா நா ஏற்கனவே மாத்தர போட்டுட்ட
டெய்லி யூஸ் பண்ண வேணா
மாத்தரையா
ஆமா
தெனமும் யூஸ் பண்லப்பா நா தல பயங்கரமா வின்னு வின்னு தெரிக்குது பயங்கரமா
தைய்ல எதாவது இருந்தா யூஸ் பண்ணுங்க
தைய்லோ போட்டு போட்டுதா இந்த எடமே புள்ளா வந்து கொப்பளம் மாரி போட்டுருச்சு ஹீட்டு கொப்பளம் மேரி
ஹீட்டில்ல அதனால
ம் முதுகு பூர பயங்கரமா வேர்குரு போட்டுருச்சு வேற
ஏசி இல்லயா
ஏசி தான் எலி குடுத்தனமா இருக்குது வந்து ஏசிய போட்ற வேண்டியது
சர்வீஸ் பண்ண வேண்டியது தானே
சர்வீஸ் பண்ணா ஏசி ஓட ஆரம்பிச்சிடும் ஏசி ஓடுனா கரண்டு பில் அதிகமாகும் கரண்டு பில்லும் அதிகமான காசு அதிகமா குடுக்கணுதா அதனால வந்து ஏசியா ரிப்பேர் பண்ணாம வச்சிருக்காரு
உங்க அப்பா வா
ஆமாம்மா
சூப்பர்
பிரிஜி அதே மாரி நிப்பாட்டி போட்டாச்சு சேர் கரண்ட்டு பில் அதிகமாதுன்னு சொல்லிட்டு நிப்பாட்டி போட்டு அது வீணாவே போய்ருச்சு ஓ ஓடுறது எது ஒன்னே ஒன்னுன்னா இந்த கிரைண்டர் ஓடும் இந்த வாஷிங் மிஷின் ஓடோ
அதெல்லாம் ஓடுமா
ஓடு ஓடும்
எவ்ளோ தூரோம்
ம்
இப்
டிவி போய்ட்டு வாங்கலாமின்ட்டு போய் தலவலி ஆய்ட்டு கடசில உண்மையாலுமே வந்தாச்சு
ஓ வாங்கலையா சொல்லவே இல்ல
என்னத்த சொல்றது பயங்கர கடுப்பு ஆயிடுச்சு போய் அங்க போய் கேட்டா இங்க ஒரு வெல சொல்றாங்க இங்க இன்னொரு கடையில ஒரு வேல ஒன்னு சொன்னானுங்க அந்த கடையில போய் கேட்டா இது ஃபினான்சல போட்டோம்னா உங்க நம்பர் சொல்லுங்க அப்டின்நாங்க எனக்கு ஏற்கனவே வெ லோன்லா நெறையா எடுத்து எடுத்து லேட் பேமென்ட் கட்டனதுனால எனக்கு வந்து சிபில் அடி வாங்கிடுச்சு
சேரி அவனுங்க சொன்ன டிவிய போயி எடுக்கல
ம் ஹிம்
சொல்லவே இல்ல
சொல்லாந்தா பாத்த அதா எடுக்கலையே அப்புறோ எங்க போய் சொல்லிட்டுனு உட்டன்
சூப்பர் சூப்பர் வெரிகுட் வெரிகுட்
என்ன சொன்னாங்க டி வி ஃபுல் கேஷ்ல போட்டு டிவியே எடுத்துக்கலாம் அதே டிவிதா எடுக்கறது ஏன்னா அது எல்லாமே நல்லாருந்துச்சு பீச்சர்லா
ஓகே ஓகே
சம்சங்கு அப்டி இல்லனா சோனி இந்த ரெண்டுல எதனா ஒண்ணு
எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இல்லையா
எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் உண்டு இதுவே ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்து டிவி பதினஞ்சு வருஷமா டி வி மாத்தவே இல்ல ஒரே டிவி தா
ம் ம் ரேட்டு கம்மியா போகுமா
ஆமாமா அதையு ஒரு கடைல குடுத்து சரி பண்றதுக்கு குடுத்து உட்டாங்க
ம்
அவந்து அதுவ அது வன்ட்டு புலி வருது புலி வருதுன்னா க தாதன் ஆ செரியு செரி பண்ணவே இல்ல அத உட்டுட்டுதா வேற டி வி எடுக்கலான்னு பாத்தா இந்த மாரி பொறளயா ஆய்டுச்சி
எடுத்தர்லா‌ம எடுத்தர்லாம்
ம்
எடுத்தர்லா
சொன்னாங்க டிவி எடுத்துத்தலான்டா இந்த மாசோ காசு வரு வந்துச்சுன்னா புதுசா எடுத்துர்லா அது என்னன்னா எல்லாமே இருக்கும்ப்பா நம்ம போன்லேயே டி வி ரிமோட் ஆப்ரேட் பண்லாமா மாத்து எங்கனா ஒண்ண வெச்சு அவ்ளோ க்ளியரா இருஞ்ச்சு செரி அதுலதா போட்டு எதனா ஒரு நல்ல படமா போட்டு பாத்துட்டு
ம் அம்மா அம்மா வீட்லயே தா இருக்கு
என்னது
கனெக்ஷன் ஃபோன்ல பண்ணிக்லாம் ஓல்டு தா ஆ ஃபோன்ல பண்லா
பெரியம்மா வா
ஆ ஓ ஆமா
ம் பெரிய டி வி யா சின்னதா
ஒரு ஸ்மாட் டி வி தெர்ல
அறுவத்தஞ்சி இஞ்ச்ல ஒன்னு இருந்துச்சு நல்லா செம பெருசா இருந்துச்சு ம் அந்த டி வி ய போட்லானு பாத்தா அந்த டிவிய வெச்சா ஹாலே அடஞ்சிரு அவளோ பெருசா இருக்கு நா என்ன சொன்ன இப்ப இன்னொரு ப்ளன் ஒண்ணு நம்ம கிச்சன் வர
டிவி க்கு ஏ இவ்ளோ இது
அதுவா லைஃப்ல ஒன்ஸ் வாங்கிறது சும்மா மாச மாசோ ஒன்னு வாங்க போறத இல்ல
ஓகேதா அவனக்காக அவ்ளோ பெருசு தேவ இல்லயே
ஒரு டைம் வாங்கி போட்டா அதுபட்டியே கெடக்குப்பா
அத வச்சு என்ன பண்ண போறோ பியூட்சர்ல ஏதாவது ஏதாவது இருக்கா
டிவி பாக்க போறோ அதாவது அந்த டிவி எப்டின்னா எல்லா கைகுள்ளாற வந்துருச்சுப்பா இப்ப வீட்டுக்கு கெஸ்ட் எல்லா வராங்கன்னு வையே ஒரு படோ போட்டு பாக்குறோனா பாக்லா
யார் கெஸ்ட் எல்லா வந்தா பேசுறதுக்கே டைம் கரெக்டா இருக்கு படோ பாக்கரத்துக்கு தா சொன்னாங்களா ஏ
நைட்டு வேனா ஒரு ஏழு மணி ஆயிடுச்சுன்னா எதனா நெட்பிலிக்ஸ்ல
எது பாத்தாலு ஒரு ஒரு டைம் நடக்குமா அதுக்கு அவ்ளோ பெருசு தேவையா
நெட்பிலிக்ஸ் ஹாட்ஸ்டாரு அந்த மாரி வந்து நெறயாது பண்ணிக்கலா ஹாட்ஸ்டாரு எல்லா வந்து
ம்
அ
ஏன் ஒப்பினியன் வேனான்னு தோனுது நீ என்ன பண்ணுவியோ பாத்துக்க
இல்ல இப்ப ஹாலே வந்து பெருசாக்கறது
இல்ல டிவியே அவ்ளோ பெருசு வேணான் தா நா ஃபீல் பண்றே என்னோட ஒபீனியன் இது
ம்
நீ எப்போ புகழ்ந்து பண்றதுனா ஓ விருப்போ
எல்லா அம்பத்தஞ்சு இன்ச்சுல எடுக்குத்தா எடுத்த படி ஒரு இன்சுக்கு ஆயர்ருபா அம்பத்தஞ்சு இன்சுக்கு அம்பத்தஞ்சாயருபா
ம்
அதா ஹாலு வந்து ஹாலுக்கு கிச்சனுக்கு நடுல இருக்கஸ் செவுர வந்து கொஞ்சோ ஒடஸ்ட்டு
பக்க மாட்டோ அவங்கவங்க கையில ஃபோன்ருக்கு அவங்கவுங்க அவங்க வேலைய பாக்க போறாங்க
ஃபோன் இல்லாதவங்க
அவங்களு டொண்ட்டிஃபோர் ஹவர்ஸும் அதேயே பாத்துட்ருக்க மாட்டாங்கல்ல
பாத்துட்ருப்பாங்கப்பா ஆமா அவங்க வீட்ல மட்டுதா இருப்பாங்க வெளில எங்கயு போவறதுக்கே வாய்ப்புருக்காது
செரி டீவி அவ்ளோ பெரிய இஞ்ச்சுல வாங்கி என்ன பெனிஃபிட்டு
என்ன பெனிஃபிட்டா ஹோம் தேட்டர்ரு இருக்குது சோனில ஹோம் தேட்ர கனெக்ட் பண்ணிவுட்டு அப்டியே டால்பி அட்மோஸ்ல டுபு டுபு டுபு டுபுன்னு அடிக்கனு ஓகே சுத்தி சவன்ட் செட் போட்டு
முடிஞ்சுதா
தேட்டர் மாரி வச்சு பாங்கணு
அதனால தா சேரி இந்த இதுவே அ சேரிப்பா இப்ப நா நாளைக்கு பேசுறே இந்த டி வி என்னான்னு போயிட்டு நாளைக்கு போய் பாக்குறே
ஓகே
ஓகேப்பா பாய்பா
ம் பாய் பாய்
ம் ம்